ஆ
ஆ கேக்குது என்ன பண்ற
இப்பதா பஜ்ஜிய சாப்டு முட்ச்சுருக்க தண்ணி குடுச்ட்டு உக்காந்திருக்க ஒரு அர பாக்கெட் பிரெட்டு வந்து அர பாக்கெட் பிரெட்டு எ வயித்துக்குள்ள எறங்கீருச்சு ஆ ஆ
ஆ சேரி சேரி அவ சொன்ன ஹம்பல் என்னடாலா போற ன்னோடி எதோ பச்சுட்டு போலா கொஞ்சோ சேரியா
ஆமா அது கண்டிப்பா படிச்சுதா ஆகணு ஏனா எனக்கு வந்துட்டு இதெல்லா எதுமே தெரியாது
ம் அது பஸ் என்ன என்னனு தெரியலபஸ்ட் ரவுண்டு அது என்னன் பாக்லா
ஆ எனக்கு மறந்துருச்சு என்ன வச்சாங்க அப்டின்னு பஸ்ட்டு ஆனா இந்த மாதிரி சொன்னதெல்லா மட்டு கொஞ்சோ கொஞ்சோ ஞாபகோ இருக்கு
எழுதனுன்னு குடுத்தாங்களா பேப்பர் பென்னு
ஆம் அது கியூஸ் பைலஸா இது ரொம்ப யாருன் தெரியல
ம்
அப்புறோ இந்த மாதிரி ரெண்டு மூணுதுல இருந்து போன் பண்ணிட்டே இருந்தாங்க வாங்க எட்டாந்தேதி வச் சேருங்க இன்னைக்கு வந்து சேருங்க இன்னைக்கு உங்ளுக்கு இன்ன மாரி வந்து என்னன்ன்னு பேசிட்டு போயிருங்க இன்னைக் நீங்க பேசிட்டு போயிட்டீங்கன்னா அது அடுத்த நாள்ல இருந்து நீங்க வந்துக்கலா அப்டி சொல்லிருதா கூப்ட்டாங்க நா வந்துட்டு செரி செரி செரி செரி செரின்னு வச்சுட்டே
ம் ம்
சேரி சரி அது பாத்தியா கொரியா படோ
இப்ப எங்க நீ போவியா அது வந்துட்டு என்ன ஆச்சு இதுவரைக்கு பாத்துருக்கே ம் சிக் ஆறா ஏழான் தெரியில
என்ன இதுன்னு சொல்லு
ம் என்ன வரைக்கு அ பொண்ணு வந்துட்டு இங்க இருக்கா ஊர்ல படிக்கிறா வேற ஒரு பைய கூட வந்துட்டு பேசுற மாரி காமிச்சாங்க அது வரைக்கு பாத்திருக்கே அது வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னது அவளோட பைய வந்து இறந்து போவா எனக்கு தெரியவே இல்ல
ம்
சோகமாய்ட்டுக்கிறாரு பாத்து
நானு நானு என் தங்கச்சியு அழு அழுனு அழுதோ
ஆ எனக்கு கஷ்டமா இருந்துச்சி அது பாக்கும் போதே ஐயோ அப்டின்னு தெரிஞ்சிச்சு நானு வந்துட்டு நா யோஸ்சிட்டு இருந்த எடைல எனக் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சி ஏனா நா வந்து நீ சொன்னில்ல அ இந்த மாரி வந்துட்டு அது வந்து அவளோட மருமக அப்டி சொல்லி சொன்னில அப்ப ஏ ஒரு மருமகதா இருக்கா அப்டின் சொல்லி யோஸ்ச்சே அப்ப டக்குன்னு ஒரு வேல அப்ப இந்தப் பைய இருக்க மாட்டானோ அப்டின் தோணுச்சு
ம் ம்
அப்போ வந்துட்டு எனக்கு முன்னாடியே கொஞ்ச ஒரு கெஸ் கெடச்சிருச்சு
ம் ம்
இன்னைக்கி வானோம் பாத்தியா
பச்சிட்டு வருவா பாரு சூப்பரா ஒன்னு பாரு
புள்ளையா இப்ப எப்பதா நம்ம பாத் த வீடியோல பாத்த சீன் இதெல்லா வரு
வரு வரு வரு லாஸ்ட்ல தா வரு
என்னது நீ எங்க போனாலு உனக்கு ஏதாச்சுஇதுன்னா நீ அப்பா கிட்ட வந்துடு அப்புடிச் சொல்லி எல்லா நெறையி சொல்லுவாங்கல்ல
ஆ அதெல்லா வந்துட்டு கொஞ்சம் பதினொன்னு அந்த மாரிலந் தா பத்துலருந்து
பத்துல இருந்துனா அப்ப இந்த புள்ளதா பெருச ஆயிடுச்சுல்ல இனி எப்ப சொல்லுவா
ஆ இதுக்கப்பறந்தா இவுர் போவார் அங்க
ஆ ஆ
ம் நா காயத்திரி வந்தோனே போய் காயத்
அப்புடி கருணீல கலர்ல இருக்கு
ம் ம்
உ தங்கச்சி வந்த ஒன்னே
என் தங்கச்சி வந்தோன்னே‌ அவளிய் கூப்ட்டே போயிற்றே நானு
அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப அவளிய் கூட்டிட்டு போவியா
ஆம்மா
இல்லன்னா என்ன பண்ணு அவ எத்தன மணிக்கு வீட்டுக்கு வருவா
வந்துருவா ஒரு எட்ற
சேரி அப்ப அப்ப நீ வந்து ஒரு எட்ரை கிட்டே போ நீ போய் பேசிட்டு வந்துடு
அதுதா அப்படிதா பண்ணு வீடு பக்கம்தானே
ஆ அவ கெளம்பி வர டைமுக்கு நீ போனீனா நீ போயி பேசி ட்டு அவளயோ கைய்யோட கூட்டிட்டு வந்துரலாம்ல
அதுதா அப்படிதா போணு
ஆ
ம் ம்
ஏனா அவ திரும்ப வந்தக்கப்பறமா நீங் கெளம்பி போயி
ம் ம் ம் பாப்போ என்னன்னு
ஆ
இது கடச்சா பரவால்ல
எதோ ஒண்ணு நமக்கு எங்க எழுதிருக்கோ அங்கதா கெடைக்கும் அப்டிதா ந நனைச்சக்கிற மனசு குள்ள
ஆ இது எப்டி அவங்களுக்கு தெரியும்னு தெரியல நா இப்டி போடுவேன்னு காயத்ரி சொல்
அவ தங்கச்சி வந்து சொன்னாலானு தெர்லியா
ஆ
ஆ
சொல்லல அவ
சொல்லலையமா
உஹூம்
அப்ப அவளே கேட்க வேண்டிதான எப்டி எங்க அக்கா பத்தி தெரியும்னு
அப்பதா சொன்னாங்ளா யாரோ சொன்னாங்ளாமா இந்த மாரி
வேற யார்ட்டியாச்சு நீ கேட்டு பாக்கலா எல்லாருமே வந்து மூணு தா வாங்குவாங்ளா இல்ல அத விட ஞ்ச ஜாஸ்தி வாங்குவாங்களா என்னன்னு
ஜாஸ்தி வாங்குவாங்கதா நா இப்ப எவ்ளோ சொல்றத் நா என்ன பண்ணிட்ற ரெண்டு கைக்கு முன்னாடி பின்னாடி மட்டு சேத்தி மூணாயிரம்னு சொல்ட்டாப்ப
ஆ சொல்லு காலுக்கு வேணும்னா இந்த மாரி அப்ப எவ்ளோ ஜாஸ்
ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்டின்னு சொல்லிலா ம்
சேர் சேர் ஆ அப்டி வேணுன்னா சொல்ல ஏன்னா இத எல்லா கை கால் எல்லா சேத்தி மூணாய் ரூபாங்கறது எனக்கு கம்மியாதா தோணுது
ம் ம்
இது எதுவு எந்த இது யூஸ் பண்ணுவ
நானா ஆ இதுதா அவங்க செய்வாங்கல்ல அவங்கிட்ட சொல்லி அது நல்லா இருக்கு நா இப்ப வாங்கறது கொனிமுத்தூர்ல ம் ம் உம் ஆமா அவங்கிட்ட தா அவங்கிட்ட வாங்னது நல்லா இருக்கு நல்லா
நெறய பேரு அந்த சாதா நம்ம வாங்குவோம்ல கடையில அதயெல்லா வாங்கி போய் போடுற மாரி எல்லா வீடியோ போடுறாங்கன்ன ஆ அது இந்த மாரி தா போடுறாங்க
ம்ம் எ தங்கச்சி அதுதா எய கிட்ட சொன்னா ஆ எ தங்கச்சி அதா சொல்றா என்னன்னா அவங்க வந்துட்டு கேட்கணுமாமா உன்ட அவங்க கல்யாணோ இங்க இல்லயாமா பேங்ளூர்லயாமா அதா ஆ கேக்கணுமா இங்க வச்சிட்டு போனா ஸ்டே இருக்குமா
ஆ
ம்
எப்டி ஒரு இ எப்ப எப்ப நாலாநாளைக்கி கல்யாணோனா இன்னைக்கி போட்டா கரக்டா இருக்குதானே இல்ல
ஆமா இன்னைக்கிதா
இது எங்க அக்கா இருக்குல்ல நாலாநாளைக்கி கல்யாணோ செரியா எங்க அக்கா மூ கல்யாண அ இப்ப இன்னைக்கி நேத்திக்கே போட்டு எங்க அக்கா ரெண்டு நாள் எடைல கேப் இருந்துச்சு மூ மூண் எ நம்ம எப்போ ஒரு நாள் விட்டுதானா நம்ம கணக்கு சொல்றோ ஆனா எங்க அக்கா போட்டது வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கி முன்னாடியே போட்டா இந்த முகூர்த் த்த கால்லா நட்டாங்கல்ல மூ மூ மூணா ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு அ இப்ப வெள்ளிக்கெழம கல்யாணமா புதன்கெழம முகூர்த்தக்கால் நட்டாங்க அவ செவ்வாகெழமையே போட்டுட்டா அப்போ புதன் வியாழன் வெள்ளி மூணாவது நாள்தா போ போட்டு முடிச்சு மூணாவது நாள்தா கல்யாணோ அதனால ஸ்டே இருக்கதா செஞ்சுதுல்ல அந்த மாரி வேணா சொல்லலா இருக்கு எ ஆனா வந்துட்டு அவ்ளோக்கு போகாதுல்ல இப்ப ரெண்டு மூணு நாள் நல்லாவே இருக்கு அதுக்கப்பறந்தான இதாகு
ஆமா, ஆனா வந்துட்டு உங்க அக்காக்கு உங்க அக்காவேதா போட்டாங்களா அந்த அக்காவேதா போட்டாங்களா
ஆஹ எங்க அக்கா போடல அவ வந்து வேணுனே வந்துட்டு வெளியில இது வந்து நா வெளியில எ எங்க மாப்ள வீட்ல சொன்னாங்கல்ல அங்க அவங்க வந்துட்டு எல்லாமே வந்து ஒட்டுக்கா இதுக்கு இது மூஞ்சிக்கி இது எல்லாத்து சேத்தி ஒட்டுக்கா நாங்க அங்கேயே சொல்லிட்டோ அதுலேயே வந்துட்டு ஒட்டுக்கா வந்துருச்சு தனியாலா இல்ல அப்டின்னு சொல்லிடாங்க வேணுனே இதே நானா இருந்தா என்ன பண்ணி நா யாராச்சு இந்த மாரி இல்ல எனக்கு எ எங்க அக்கா இருக்காங்க இல்ல எ ஃப்ரெண்ட் இருக்காங்க எனக்கு இது வந்து எ சேத்தாதீ ங்க நா தனியா அத நா பாத்துக்றேன்னு சொல்லிருப்பே ஆனா அந்த மாரி
ஆமா, சேரி அதுக்கு மேல என்ன பண்ண முடியு
ஆனா கடுப்பாயிருச்சு மே எனக்கு எப்டி நா கோ இது போடும்போது இல்ல மேக்லா நா ஐயயோ இது அங்க போடும்போது ஓ கொஞ் இந்த குட்டி இந்த கைக்கு போட்றோல்ல அதுக்கு மட்டுமே அவ்ளோ மெதுவா போட்டுச்சு அந்த அக்கா ரொம்ப மெதுவா ரொம்ப ஸ்லோ எ இப்ப அந்த ஒரு கை அஹ இல்ல இல்ல இது வந்து நா எங்க அக்காவ சொல்றே எங்க அக்கா வந்துட்டு எங்களுக்கு போட்டு குடுக்குபோது
ஓ
நா கைய காம்ச்சி உக்காந் து ரொம்ப நேரோ ஆயிருச்சு எனக்கு பொறுமையே அழந்துருச்சு அந்த எ அ ச்சோட இது ஆ இதே தங்கச்சி கையில எல்லா வந்து இதாகும்போது அது ரொம்ப நேரம் போயிருச்சு அப்டியே
ம் ம் சேரி, சேரி அவங்களுக்கு நல்லா போட்ருந்தாங்களா
ஆ நல்லாதா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எப்போ நிச்சிய வச்சாங்கல்ல அப்ப போட் டது எங்க அக்காவோட மாமா எங்க மாமா வீட்டு சைட்ல இருக்க பொண்ணுதா போட் டா அவ போட்டது டிசைன் இருக்குல்ல ம் இப்ப எப்டி சொல்றது சாதா நம்ம நா இது போடுவோல டி சைனு அந்த மாரி கூட இல்ல கு இத எல்லாமே ஒரு மாரி கிறுக்குன மாரி இருந்துச்சு நல்லாவே இல்ல பஃஸ்ட் இன்னி சீத்தி கொட்டதெல்லா
ம் ம்
ஆனா இது கல்யாணத்துக்கு போட்டது நல்லாதா இருந்துச்சு
ம் ம் எனக்காச இந்த மாரி வந்துட்டு ம் எல்லாருக்கு சேத்து போட்ற மாரி இது பண்ணுவாங்கல்ல புக் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி போணு ஒரு நாளாச்சு அப்டி போகணு அப்டின்னு
ம் நடக்கு
ம் ம் ம் அதுக்கு மேல இப்ப பெரிய ஆசை என்னனா எதோ ஒரு வேலைக்கு போகணு நானு
அது வந்துட்டு நடக்கு நடக்கு
ம் ம் ம்
ஆனா எப்டி நெறையா பேரு வந்துட்டு இந்த மாரி எல்லா வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு பிரபலமாகுறாங்கன்னு தெரியில
ஆமாம்மா நமக்கு தெரிஞ்சு அவுங்களு இப்டித்தா இருந்திருப்பாங்க கொஞ்ச இதாகுறப் பதா வந்துட்டு யாரா இருந்தாலு நம்மளுக்கு தெரியுமோன்னு தோணுது யாருமே ஸ்டார்ட் பண்ண ஒன்னே இப்டி ஆக மாட்டாங்களோ அப்டின்னு
சேரி இன்னைக்கு வந்து ஸ்கில்ஸ் பாத்தியா
இல்ல இல்ல பட்ஜி தா பாத்தே
செரி செரி போய் பாரு நா வைக்கிறே பாய்
ஆ